ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது வணக்கம்
வணக்கம்
நல்லார்க்கீங்ளா
ஆ நல்லார்க்கே நீங்க
நல்லாருக்கே நல்லாருக்கே நல்லாருக்கே தோழி என்ன பண்றீங்க சாப்ட்டாச்ங்களா
ஆ இப்பதா சாப்ட்டே நீங்க
நானு இப்பதா சாப்ட்டே
இப்பதா சாப்டீங்ளா நா தோஸ் ச்ச குருமா சாப்ட்டே நீங்க
எங்க வீட்ல இன்னிக்கி வந்து ஸ்பெஷலா வந்து அட செஞ்சிருந்தாங்க
என்னது பிரியாணியா
அடதோச அடதோச கேள்விபட்ர்க்கீங்ளா
அட தோச அட தோசனா அது எப்டி இருக்கு
அடதோச இப்ப அ எப்பிடி இருக்குனு கேட்டீங்கனா அதுல வந்து பாத்தீங்கனா சின்ன வெங்காயோ
ஆ ஆ ப அ ப்ரௌன் கலர்ல இருக்குமே
அதேதா அதேதா ப்ரௌன் கலர்ல இருக்குமுல கரெக்ட் கரெக்ட் கரெக்ட் அதுல வந்து
சின்ன வயசு சாட்றுக்கே
வாங்க சாப்ட்டுட்டு போலா
நீங்க சொன்னதே போது இன்ஷாஅல்லா ஓகே
ஓகே ஓகே ஓகே அது வந்து ஒடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு அதுல எல்லா வகையான பொருளுமே சேத்து
ஏனா நீங்க சொல்ல மந்துட்டீங்க கருப்பில செப்பாங்க முக்கியமா
ஆ கருவப்பில இல்ல
ஆ
ம்ம் கீர முருங்க கீர
ஓ அதுவு சேப்பாங்களா
முருங்க கீரயு சேப்பாங்க அதுல வந்து பாத்தீங்கனா ஆட்றப்ப நம்ம அரிசி அரிசி போட்ருவாங்க
ம்
கடலப்பருப்பு எ ம் வெள்ள பூண்டு
ம்
ம் வரமிளகா அப்றொ சோம்பு இதெல்லா மாவு போட்டு அ அரிசியோட சேத்து போட்டு ஆட்றப்ப கொஞ்சொ அப்டி எப்டி சொல்றதுன்னா கொஞ்சொ அப்டியே நர நரன்னு எடுக்ணு அத ரொம்பவு முன்னா அரிசிய எடுத்துட கூடாது கொஞ்ச அப்டி துளி துளியா இருக்கு அரிசி நமக்கு கைய வச்சு பார்த்தாவே தெரியுமாவு பதோ அந்த பதத்ல எடுத்து சின்ன வெங்காயொ தேங்கா இத எல்லா சேத்து மிக்ஸ் பண்ணி அத வந்து தோசயா ஊத்கூடாது அத தட்டுணு தோசகல்ல
கே ஆ
கல்யான வீட்டு சாப்ட்டீங்கன்னா அவ்ளோ அற்புதமா இருக்கு
தொட்டுக்கு என்னது சாப்ட்டீங்க
ஆ அதுக்கு சக்கர தா வச்சுக்கணு அதுதா டேஷ்ட இருகு ஆமா சக்கர வச்சுக்கலா அப்டி இல்லன்னா தேங்கா சட்னி வச்சுக்கலா ஆ தேங்கா சட்னி வச்சுக்கலா சக்கர வச்சுக்கலா இதுதா இ சக்கர தா வந்து உங்களுக்கு அதுக்கேத்த சைடிஷ் சூப்பரா இருக்கு
ஓகே இப்போ நீங்க ஒர்க் போறீங்ளா இல்ல காலேஜா
இல்ல இல்ல நா ஒர்க் போயிட்டு இருந்தே இப்ப ஒர்க்கு போறதில்ல ஒரு மூணு மாசோ ஆச்சு
இப்ப விவசாயம் பண்ணிட்டு ஆமா
ஓ
இப்ப விவசாயியா மாரி ஆயாச்சு
ஆ செரி செரி நீங்க ஆ எந்த ஊரு
நா இங்க திருச்சி
திருச்சில இக்கிங்ளா
நீங்க
நா சென்னை
சென்னை ஓகே ஓகே ஓகே ஓகே என்ன ஒர்க் பண்றீங்க
நா காலேஜ்
காலெஜ் படிச்சுட்ரிக்கீங்ளா என்ன என்ன டிபார்ட்மெண்ட்
பிஎஸ்சி ஜகரபி
ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் பிஎஸ்சி முடிச்ட்டு எம்எஸ்சி பண்ணிருங்க
ஆ
என்ன இயர் செகண்ட் இயரா தேர்ட் இயரா
செகண்ட் இயர் தா
ம் ம் ம்
பாட்டைமா போற ஜாப்கு இன்னிக்கு போல அத்துக்கு
சேரி சேரி பார்ட் டைமா எப்டி ஈவ்னிங் போறீங்ளா
ஆமா ஈவினிங் தா போரெ ஆ
டே செக்ஷன் தானே காலைல மானிங் செக்ஷன் தானே
ஆமா மானி செக்சன்
ஓகே ஓகே ஏன்னா இங்கடு மானிங் காலேஜ் இருக்கு ஈவ்னிங் காலேஜ் இருக்கு அதுக்கால கேட்டே மானிங் போயிட்டு வர்றதா ஓளவுக்கு நல்லாவு இருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு காலைலேயே
ஆமா நல்லா இருக்கு ஆமா ஆமா
பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு விட்டா செகண்ட் சிப்ட்லா பன்னெண்டு நாப்பது ஆரம்ப்பாங்க சாயந்திர அஞ்சு மணி வைக்க இருக்கு ஷ்கூல் மாரி இருக்கு
ஆமா ஆனா சில பேருக்கு க்கு எப்டி சொல்றது நேர சீக்கிரமா போற மாரி இருக்கு ஏன்னா வரும் போதே லேட்டா தா வருவோ ரெண்டு மணிக் அந்த மாரி சில இப்பெ சொல்றே அது டைம் கரெக்டா போயிடுனு சொல்றே ஏன்னா அவங்களுக்கு டைம் போறதே தெரியாது அஞ்சு எப்ப ஆகு
ம்
ஏ என் ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் ஷிப்ட் தா பாதி பேரு
ம் ம் ம் ம்
சொல்லிருக்காங்க சோ டைம் போயிடு
டைம் ஈஸியா போயிடு ஆனால் மார்னிங் செக்ஷன் ஜாலியா இருக்கு காலை காலையில எட்டு மணிக்கு எட்டுறை எனக்கு நா படிக்கிறப்ப பிஷப்புல எட்டு இருபதுக்கு காலேஜ் கரெக்ட்டா எட்டு இருபது ஆரம்பிச்ச பன்னெண்டு இருபதுக்கு எல்லா விட்ருவாங்க
ஓ அங்கயிருந்து ஓடிந்துகளா
நா கடைசி ரெண்டவர் இருக்க மாட்டே நானு அது அப்பலே இருந்தே அப்டிதா ஃபர்ஸ்ட்ட மூணு அவர் இருபே இன்டுரல்லு அப்புற ரெண்டு அவர் வந்து நா வந்துருவே படிக்கலேன்னு எதுவு சொல்ல மாட்டாங்க என்னையே
ம் ம்
அது ஜாலியா இருக்கு ஒரு சில நாள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வாரத்துல அ
டெய்லி வாங்கிட்டிங்களா
புரியலங்க
டிகிரி வாங்கிட்டீங்ளா கேட்டே
நா பி ஏ முடிச்ட்டு எம்ஸஏ முடிச்ட்டு இப்ப எல் எல் பி பண்ணிட்டுருக்கே கரச்ல
ஓ நீங்க பி எஸ் சி ஜாக்ரஃபி தா படிச்சீங்களா
பி ஏ இஸ்ட்ரி முடிச்சே
பி ஏ இஸ்ட்ரியா
ம் பி ஏ இஸ்ட்ரி எம் ஏ இஸ்ட்ரி அதுக்கப்புறோ ப்போ பி எ
ஓகே ஓ மு ப்பா வாவ் வேற லெவல் அப்புறோ ஏ நீங்க விவாசாய பண்றீங்க
இது எங்களோட குலதொழில்
புரியில அதுக்கு என்ன அர்த்தொ
குல தொழில்னா பரம்பரையா பண்றது விவசாயோ எங்க ஃபேமிலி ஃபுல்லாவே ஃபார்மர் தா ஆமா எங்க தாத் தா எங்க தாத்தாவோட தாத்தா அவரோட அப்பா எங்க அப்பா எங்க சித்தப்பா பெரியப்பா அ அடுத்தது எங்க ஃபேமிலியில அப்டியே பண்ணிட்டு இருக்கோ அது வந்து எப்டி சொல்றதுன்னா உங்களுக்கு வீட்டுக்கு யூஸா வைக்கு நமக்கு வேலைக்கு வேலையு இருந்த மாரி ஆயிடு யாரு வெட்டி இரு வீட்ல இருக்கா வேலைக்கு போகாமன் அப்டின்னு சொல்ல மாட்டாங்க இப்போ என் னப்பா பண்றா வேலைக்கு போயிட்டு இருந்தா வேல செட் ஆகல இப்ப விவசாய பண்ணிட்டு இருக்கா அப்டி போயிடு
ஓ அப்ப ஓகே ஒன்னு பிரச்
யாரு நம்மள சொல்லிற கூடாதுல
அதுவு கரெக்ட் தா நீங்க நல்லா பேசுறீங்க
ஒ நன்றி
கல்யாண ஆய்ச்சா
இன்னு கல்யாண ஆகலாமா பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க
பாத்துட்டு இருக்காங்களா
ஆமாமா பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க
சேரிதா சீக்கிரமா ஒரு கல்யாண பண்ணிக்கோங்க செரியா ஆ சத்தம் போடதே ஆன் வே
இன்னிக்குலா படிப்பு முக்கியமானது
ட்ரிப்ல்லா போயிருக்கீங்களா
என்னம்மா ட்ரிப் இல்லாமா ட்ரிப் போய்லா கிட்டட்டது மூணு நாலு வருஷ ஆச்சும்மா அ ட்ரிப்லா இப்ப போறதுல்ல அதுக்கான டைம் இருக்காது இங்க ஃபீல்டுல இப்ப இந்த மூணு மூ நா கொஞ்சோ ஃப்ரீயாவே இருக்கே இல்லன்னா நா வரத்துக்கே மணி பன்னெண்டு மணி ஆகு ஏழு மணிக்கு ஃபீல்டுல இருக்கு ஆறு ம ஆறு ஏழு மணிக்கு நம்ம லொகேஷனோட ஃபோட்டோ போட்ட ஃபுல் டைம் ர்க் இருக்கு நம் ஃபீல்ட் முடி ச்சுட்டு முடிக்கிறது ஒ ஏ ஒன்பது மணிக்கு முடிக்கலா ஏழ்ல இருந்து ஒம்போது குள்ள முடிச்சுக்கலா அ அ அ அ மணி வரைக்கு ஃபீல்டு பாப்பே அதுக்கப்புறோ நா திரும்பி வந்தேன்னா வீட்டுக்கு வரதுக்கு பன்னெண்டாயிடு பதுனொன்னு பன்னெண்டாயிடு
அப்போ எப்பதா சாப்டுவீங்க சாப்
ஆ நைட்டு எப்புடுருந்தாலும் பத்து பதினொன்ணாயிரு சாப்புறதுக்கு வீட்டுக்கு வந்தோன்னே அப்டியே படுத்துர்வோ திரும்பி ஆட்டோமேட்டிக்கா காலைல ஆறு மணிக்கு எந்துருச்சு திரும்பியு கெளம்பனோம்னா ஏழு மணிக்கு லொக்கேஷன் போயிடுவோ
ம்
அப்டிதா எனக்கு ரொட்டீனா ஒர்க் ஓடிட்டு இருந்துச்சு
தே
நா என்னடா மிஷின் மாரி ஓடிக்கிட்டே இருக்கோமே அப்டின்ட்டு நமக்கு செட் ஆகல அப்டி விட்டுட்டே நீங்க எங்க கடைசியா போனீங்க
கடைசியா எங்க இருந்தேன் கேக்குறீங்களா
இல்ல ட்ரிப்பு
ட்ரிப்பா நா டார்ஜிலின் பேய்ர்க்கே
ஓகே ஓகே அங்க நடந்த அனுபவம் எதாவ்து சொல்லலாமா
ஆ நெறையாருக்கு சோ அங்க பாத்தீங்கன்னா வெயிலே அடிக்கா
ஆ ஆ
நல்லா குளுர் ப்புதா ட்ரிப்பு சோ நா படிறது ட்வெ கெஞ்சி கினேன் அளவுமா ருக்கு
சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் ஒரு ஏரியாக்கு அந்த ஆ ஒரு எடத்து அந்த எடத்துல வந்து நம்மளோட மெமரிஸ் அதிகமா இருக்கணு ஹலோ ம்மா நா பேசுறது கேக்குதா
கேக்குது அலோ
அதுதா ஒரு எடத்துக்கு போனோம்னா ஆ கேக்குதுமா ஒரு எடத்துக்கு போனோம்னா அந்த இடத்துல உள்ளது வந்து நமக்கு மெமரிஸ் அதிகமாருக்கணு இருக்கணும்
ஆமா ஆமா எனக்கு அங்க நல்லா புடிச்சிருந்தது சோ நா எங்க எங்க போனே எங்க இருந்த சோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டே நல்லாருந்துச்சு அந்த ட்ரிப்பு ஆனா என்ன ஒண்ணு ஃபிரண்ஸோட போனா கொஞ்சோ ஹேப்பியா இருக்குற மாரி இருக்கு இதோ ஃப்ரெண்ட்ஸோட தான் போனே இருந்தாலு மேம் லா இருப்பாங்க இங்க போவாத அங்க போவாத சொல்லுவாங்க சோ அத நம்ளுக்கு கொஞ்சோ கடுப்பாகு ஆமா கடுப்பாருக்கு அதுவே நம்ம ஃப்ரெண்ஸோட போனோ வச்க்கோங்களே இஷ்டத்க் கு எங்க வேணா போலா எங்க வேணா வர்லா
இல்ல கண்டிப்பா இஷ்டத்துக்கு எங்க வேணா போலா வர்லா அது ஒண்ணு ப்ரெ அது வந்து நம்மளோட தனிப்பட்ட விருப்போ இருந்தாலு நம்ம காலேஜோட போறப்போ அவுங்க என்ன சொல்றாங்களோ அதுதான நம்ம கேக்கணு
கண்டிப்பா ஏன்னா அவங்களோட பயோ அது
கண்டிப்பா கண்டிப்பா இருந்தாலு அவுங்க என்ன நெனப் பாங்க நம்ப வந்து வீட்டுலருந்து பிள்ளைங்கள சொல்லி நம்ம காலேஜ் மூலியமா கூட்டு வந்துருக்கோ பத்ரமா ரிட்டன் கொண்டு போய் விடணு அப்டிங்கிறப்ப அவ்ங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயோ இருந்துகிட்டேருக்கு எதுவு பிள்ளைங்க மிஸ் ஆயிற கூடாது அப்டிங்கிற பயோ இருக்கு நாளைக்கு நீங்களே ஒரு வாதியார் ஆனா உங்கள நம்பி நாலு கொழந்தைகள அனுப்புனா உங்களுக்கு அந்த பயம் இருக்கு
கண்டிப்பா
வக நா கடசியா என்ன மா
அந்த பயொ இருக்கதானா
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா நா கடசியா இங்கே இங்க கோவிலுக்கு போவே கொல்லிமல கேள்விப்பட்டுருக்கீங்ளா
நீங்க திருச்சின் சொல்லும் போதே அத நா பாத்ததே இல்ல திருச்சில என்ன ஃபேமஸு
திருச்சில ஃபேமஸ் மலகோட்ட சமயபுரம் மாரியம்மன் ஆ மலக்கோட்ட சிவிய உச்சி விநாயகர் உச்சி பிள்ளயார் கோயிலும்பாங்க
ஓ
விநாயர் கோவில்ருக்கு இங்க திருச்சில ஃபுல்லாவே டெம்பிள்ஸ் தா அதிகொ கோவில் தா அதிகொ பிள்ளயமா உச்சி பிள்ளயார் கோவில் சமயபுரம் மாரியம்மன்
இந்த நல்லா காத்தடிக்குமா அப்றோ வெயிலடிக்குமா எப்டி கொஞ்சொ நெழலா இருக்குமா
து எல்லா கிளைமேட்டு சேந்த மார்ருக்கு
அப்ப ஆக மொத்தத்துக்கு சொல்றீங்க வெயில் அடிக்காது எங்க இதுவே
ஆ வெயில் வெயில்லா இருக்கு வெயில் டை வெயில் நல்லா அடிக்கு உங்களுக்கு காத்தடி காலத்துல இருக்க முடியாது காத்து அதிகமா இருக்கு மழ காலத்துல மழ அதிகமா பெய்யு
ஆமாமா கரெட்தா ஏனா அது வில்லேஜ் ஆச்சே
அது வந்து கந்தக பூமிம்பாங்க ஒவ்வொரு எடத்துக்கு ஒவ்வொ ரு மாரி வித்யாச இருக்கு ஒவ்வொரு எடத்துக்கு ஒவ்வொரு எடொ வித்யாசமா இருக்கு திருச்சி வந்து கந்தகபூமி கந்தக பூமினா உங்களுக்கு வெப்பத்தோட அதிக தாக்கொ அதிகமா இருக்கு
ஓ
தமிழ்நாடோட சென்ட்ரு பிளேஸ் திருச்சி
ஓகே ஓகே அப்போ அந்தளவ்க்கு வெயில் அடிக்குன் சொல்ல வரிங்க
ஆ வெயில்ருக்கு சென்னை சென்னைக்கு அடுத்தது பாத்தீங்கனா தாக்கொ ஆமா இங்க ஃபுல்லா காவேரி இல்ல
ஓ ப்பா வேற லெவல்ங்க
காவேரி இங்கது வந்து காவேரி இருக்கு பக்கத்துல கொள்ளிடோ இங்க அ தண்ணியோட பாசனொ அதிகொ இருக்கு காவேரி பாசனொ இங்கெருந்துதா எல்லாத்துக்கு கூட்டுக்குடி நீர் திட்டொ போது ராமநாதபுரோ மதுர இங்க அ இது ராமேஸ்வரோ இங்க நம்ப திண்டுக்கல் இந்த ஏரியாவுக்கு எல்லாமே இங்க இருந்துதா கூட்டுக்குடி நீர் திட்டொ போகு